ஹலோ
ஆய்
ஹாய்
எப்டி இருக்கீங்க
ஆஹ் எதோ இருக்க நீ
ஏங்க எதோ இருக்கேன்னு சொல்றீங்க அவ்ளோ கவலையா உங்களுக்கு
ஆமா லைஃபே கவலையாதா போயிட்டுருக்
என்னங்க கவல அப்டி
ஆஹ் நெறயா ப்ராப்ளம்ஸ்
என்ன ப்ராப்ளம்ங்க உங்களுக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்கலா
ஃபோன் டியு கட்ட முடியல
ஹஹாஹ அந்த பராப்ளம் தானா உங்களுக்கு
லவ் பிரச்சன
உம்
நெறையா ப்ராப்ளொ
உம் ஃபோன் டியோ கட் னம்ன்னா நீங்க நல்ல ஒர்க்கா போனீங்கன்னா கட்லா சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா கட்லா லவ் வந்துட்டு நீங்க நல்லா மெயின்டெய்ன் பண்ணீங்கன்னா நல்லா போகும் வேற என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இதெல்லா நீங்க கரெக்டா பண்ண கெடையாதா இல்ல பண்ணியும் எல்லா இதாகுதா
என்ன வாழ்க்கன்னே தெரியலங்
ஏங்க இப்பவே இவ்ளோ ரொம்ப சேடா சொல்றீங்க என்ன வாழ்க்கன்ன தெரியலன்னு சொல்லிட்டு அவ்ளோ கவலையா உம்
ஆமா நெறயா இருக்கு அதலா சொன்னா
ன்னா
சிரிப்பாருக்கு
ஏங்க அவ்ளோ சிரிப்பான ஸ்டோரியா ஒரு மூவியா எடுத்தர்லால ப்போ
அதெல்லா வுடுங்க நீங்க என்ன பண்றீங்க என்னாவோ ஒர்க்
என்னங்க இல்லங்க நா காலேஜ் போவென் காலேஜ் போவன்
ஆஹ் ஓகே ஓகே
ம் நீங்க என்ன பண்றீங்க ஒர்க் போறிங்லா என்ன ஒர்க் போறீங்க ஓ சூப்பர்ங்க ஒக்காந்துப்பே ல்லயா
ஜாலியாதாருக்கும்
ம் பரவால ஜாலியாருக்குன் மென்டலி பிசிகலிலா ஓகேவாருக்கீங்ளா
என்னங
மென்டலி பிசிக்கலிலாம் ஒங்ளுக்கு எப்டி இருக்கு உ உங்ளோட ஸ்ரென்த்தெல்லாம் வோக் போறது ரொம்ப ப்ரெஷராருக்கா இல்ல ஜாலிய தான்ருக்கா வோக் நா
வர்க்கு ஜாலியாதா இருக்கு ஆ போது
உம் எத்தன ப்ராஜக்ஸ் எடுத்து பண்ண கீங்க நீங்க எதுவர ஓ அதா எத்தன ப்ராஜட் இருந்த
ஒரு மாண்
ம் சூப்ப சூப்பர் ஒரு மந்த்துக்கே ஃபோர் ஃபை பண்ணுவீங்ளா இல்ல ரெண்டு அ டூ மந்ஸ் ஆ ஃபோர் ஃபை பண்ணி எங்கங் பரவால்லைங்க ஃபை ப்ராஜக்ஸ் பண்ணிருக்கி அனால் நல்ல இம் திரி மந்த் ல்ல டூ மந்த் ப்லா ஒரு ப்ராஜட்டுக்கு எவ்ளோ உங்களுக் ஃபிஃப்ட்டி கே வருமா அவ்வளன்தா வருமாங்க அ என்னங்க எல்லாரு ஒன் கே எ டூ கேண் சார்ஜ் க்ராங்க ப்ராஜக்ட்தா
நீங்க எவ்ளோ அஃபர்டபுல்ல கொடுக்கறன் சொல்றீங்க ஹலோ தேட்டின் கே சார்ஜ் பண்றீங்களா
ஆமாங்
நானு உங்களுக்கு அப்பற ச பண்றங்க ஆ தெரிஞ்சவங்க எல்லா தேட்டி இன் கே நா நறைய பேர் உங்களுக்கு உங்களுக்கு அ ஆ கெடைக்கு ரெஃபர் பண்ற உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வேற என்னதா உங்ளுக் தெரியும் சொன்னீங்கன்னா அது அதுவும் அ அஃபெடபுள்லா இருந்துச்சா சேரி பண்ணுங்க அவுங்களுக்கே
ஆ ஓகே
வேற என்ன செய்லான் உங்களுக் செய்ணு
ஒன் ஒன் நிமிட்
ஆ சொல்லுங்க ஓகே
ஆ
உங்களுக்கு எ எ கசின்ஸ் சிப்லிங்ஸ்லா இருக்கங்களா
ஆமா என்மோ மொத்தோ மூணு பேரு
ஓ மூணு பேருன்னா
தம்பி ஒன்னு
ஆ
ஓ மூணு பேருன் சொன்னீங்க தம்பி ஒன்னு தங்கச்சி ஒன்னுன் சொல்றீங்க ஓ நீங்கதான் அண்ணனா சூப்பர் அப்போ ஒங்ளுக்தா ரெஸ்பான்ஸிபிலிட்டிஸ்லா அதிகமாருக்குமே ஃபேம்லில
ஆமா நம்ம ரண்மண்ற மார்ருக்கு
மே பிரஷர்லா ஒங்க தலைலதான் வந்து விலுகும் நீங்கன ஃபுள்ளா மெயின் பேம்லிய எப்டி மேனேஜ் பண்றீங்க
பண்ணிதான ஆணும் வேர வலி இல்ல
ஹே ஸ்ரஸ்ஸாருக் ஃபீல் பண்றீங்ளோ அவங்கலா என்னப் பண்றாங்கவுங்க தம்பி த தங்கச்சிலாவோக்
ம் தம்பி இருக்கான் அவன் டென்த் படிஷ்ருகான்
ஓ தங்கச் சி என்ன பண்றாங்க
தங்கச்சி நைன்த்
ஓ நீங்க தா படிக்க வெக்கிரீங்களா ரெண்டுப்
நீங்க தா படிக்க வைக்கிறீங்களோ ரெண்டு பேர்தியு இல்ல
அப்டியூ சொல்லலா
உம் ஓ அதனாலதா நீங்களூ கல் முடிச்ட்டு அப்டியே ஜாயின் ஒர்க்க்கு
ஆமா கொஞ்சோ போக வேண்டிய சூழ்நில ஆமா சுச்சேஷன் ஆமா
நீங்க நல்ல ஒரு மோட்டிவ் நல்லா உங்க தம்பி தங்கச்சிக்காக லைஃப் சாக்கரிபைஸ் பண்ணிருக்கீங்க
மார்க் எல்லா நல்லாதா எடுத்த காலேஜ் சேர்ந்திருக்கலா சேரி
உம் எவ்ளோ மார்க் எடுதீங்க
நானா
ஆஹ்
பைவ் ஹண்ட்ரட் ஃபிப்டி பைவ்
ஃபை பிப்ட்டி பைவ் சூப்பர் மார்க்குங்க என்ன குரூப் எடுத்தீங்க டுவல்த் ல பரவாலிங்க என்ன
யன்ன
என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு புடிக்கு
எனக்கு அக்கௌண்ட்ஸ்யெல்லா புடிக்கு
ஓ சூப்பர் அக் டேலண்ட் வெச்சுட்டு உங்களால படிக்க முடியாத சுச்சுவேஷனோ என்ன பண்றது படிப்பு இருக்கறவங்களுக்கு இப்டி அஹ் இல்லாதவங்களுக்கு அப்டி விடுங்க உங்களுக்கு படிக்கிறகு ஒரு சான்ஸ் கெடைக்கு நல்லா உங்க தங்கச்சி தம்பில்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறோ நீங்க எக்ஸாம்ஸ்ல்லா திரும்ப எழுதி கூடா
நம்மாள இனி அம்மா நம்ம வேலைப்பட்டு இருக்கல நம்ம
எங்கங்க இதுல பாக்கலாங்க பாக்கலா அது
இந்த டூ தௌசண் டுவென்டி சிக்ஸ்ல நீங்க படிச்சீங்கனாதானே உங்களுக்கு மேரேஜுங்கற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வறப்போ பொண்ணு கெடைக்கிறத ஆக எல்லாமே இதாகு உங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சின்னா பிரச்சனை இல்ல இல்லைனா வர பொண்ணுங்களுக்கு
இல்ல சொந்த வீடெல்லா இல்லைங்க சொந்த வீடெல்லா இல்ல வாடகைக்கு
அப்டிங்களா அப்ப நீங்க படிச்சு வர பொண்ணுங்களா அதானே கேப்பாங்க சொந்த வீடு இருக்கணுன் கேப்பாங்க படிச்சிருக்கணுன் சொல்வாங்க மாச ஒரு லட்ச சம்பாதி க்கணு சொல்லுவாங்க
மே மேரேஜ் எல்லா இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நம் பஸ்ட் ஃபேமிலியதா பாக்கனு
எ ஏ இருந்தாலு அஹ் ஒரு ஸ்டேஜுனு வரப்போ உங்க லைஃப்ன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க மேரேஜ் பண்ணிதானே ஆகணு
ஃபர்ஸ்ட் கூட இருக்றவங்க லைஃப பாத்துட்டு அப்புற நம்ம லைஃப்
ஓ எப்பிடிங்க உங்ளுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் என்ன ஐடியா வச்சிருக்கிங்க நீங்க
நமக்கெல்லா வீட்டுல பாக்குற பொண்ணே ஓகேங்க
ஓகே சூப்பர் அப்ப உங்களுக்கு
லவ் மேரேஜ் ஆமா லவ் மேரேஜ்லில்லா நம்மலு லவ்வே செட் ஆகாது ஆல்ரெடி நெறைய அனுபவப் பட்டாச்சு
ஓ அப்படியா எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க
நா ரெண்டு லவ் பண்ணேங்க
எதுனால
ஒண்ணுக்கு புடிக்கல நா இ இன்ட்ரஸ்ட் இல்ல போல
ஓ அப்படியா நீங்க இன்னு அவங்களதான் இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்களா
என்ன
நீங்க இன்னும் அவங்க நியாபகத்துலதா இருக்கீங்களா இல்ல நீங்களு
நம்ம தா மூவ் ஆன் ஆக முடியலயே
ஏங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல
அத முடியல ட்ரை பண்றோ முடிய மாட்டேது
ஓ நீங்க இவ்வளோ பேசறீங்க ஃபேமிலி நம்மதா பாத்துக்கணு அவ ந்தா ஃபஸ்ட் அப்படிங்கறீங்க அப்போ நீங்க இதெல்லா வந்து மூவ் ஆன் ஆனீங்கனா தானே உங்களால உங்க ஃபேமிலிய பாக்க முடியு அந்த பொண்ணு மூவ் ஆன் ஆயிட்டாங்கல்ல உங்களை மறந்துட்ட அப்புறம் நீங்க இன்னும் அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க உங்க ஸ்டடிஸ் கொஞ்ச கான்சன்ட்ரேட் பண்லா அப்டி சை சைசன்ட்ரட் பண்ணீங்கன்னா நல்லா இன்னும் நீங்க டெவளப் ஆகலால லைஃப்ல
கரண்ட தான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் எனக்கு என்ன பிடிக்கல மாத்திக்கணும்
உம் உங்களுக்கு மோட்டிவேஷன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி அவங்க பேசினாங்கன்னா இன்னும் இது ஆகலால்ல
உமக்கு இருக்கா வாண்டிவே சென்ருக்காங்க
உம் நீங்களே இப்டி இருந்தீங்கனா அப்புறம் உங்கள சிஸ்டர் உங் அ உங்களோட பிரதர் எல்லாம் உங்கள மாதிரி ஆயிரு சா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் நீங்க இருக்கீங்களா இருந்தீங்கன்னா அவங்களும் உங்கள மா அப்படியே இருப்பாங்கல்ல
ஆமா ஆமா
உம் என்னங்க ஆமா நீங்க
இருக்கு இனிமேல் அது இருக்கு ட்ரை பண்றோம்
ஆஹ் ட்ரை பண்றோம் அத நல்ல உங்க கெரியர்ல போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்ல லைஃப் நல்லா இருக்கும்ல நீங்க உங்க தம்பி தங்கச்சிய பா எல்லாமே ஒரு நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்களுக்கு கோன் ஹவுஸ் வாங்கலாம்
உம்
ஓகேங்க எனக்கு ஒரு செகண்ட் கால் வருது நான் உங்களுக்கு அப் அப்புறம்
ஆஹ் ஓகே ஆஹ ஆ ஆ